ஹலோ வணக்கம்
இப்போ போ உங்ட்ட ஒரு
நீங்க பேசுறது சரியா கேக்ல தோழி தோழி இணைப்பில் இருக்றிர்களா
ஆமாம்
நீ பேசறது விட் டு விட்டு கேக்குது
ழி ஆ அதிங்க ஆ நாங்க ஒரு கடை ஆ இருக் கற தோழி இருக் இருக்கற கேக்குங்ளா தோழி அதா ஏ
ம்
நாங்க ஒரு உணவகம் பழைய தோழி தோழி
பேசலாந் தோழி ஆனா நீங்க பேசுறதுதா தோழி ச எனக்கு சரியா கேக்க மாட்டேங்குது விட்டு விட்டு கேக்குது
அப்டிங்ளா
ம்
ஆ சோ இப்ப உங்ளுக்கு எ இப்ப சொல்றது கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது தோழி
ஆதாது தோழி இப்போ நீங்க ஒரு உணவகம் வந்து இப்ப ஆரம்பிக்கணு அப்டின் நீங்க நெனைச்சிட்ருக்க அப்டினு சொன்னிங்க இல்லையா இப்போ எந்த மாதிரியான உணவ கலாம் அப்டின் நெனச்சிட்ருக்கிங்க தோழி
அதாவுது எந்த மாதிரியான உணவகம் அப்டினாக்கா காலைல வந்து இட்லி தோச ஊத்தாப்பம் அந்த மாதிரி அப்ற வந்து மதியத்துக்கு வந்து ம் இத புலவு அது புலவ் வு இல்ல ஆ குஸ்கா சாதம் அப்னு சொல்லுவாங்க இல்லையா
னம்மா
ஆ அந்த மாதிரி அப்புற இன்னோனு வந்து லெமன் சாத தயிர் சாத அந்த மாரி வெக்கலான்ட்ருக்கோ அதுக் வந்து கடை அப்டினாக்கா உணவகம் அப்டினாக்கா ஒரு கடை எடுத்து வெக்கறது இல்ல தோழி நாங்க வந்து தள்ளு வண்டிலதா தோழி வெக்கலா அப்டின்னு நாங்க யோசிச்சுட்ருக்கோ
ஆ சரிங்க தொழி இது இப்போ நீங்க எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு தா ஆனா இப்ப பாத்திங்க அப்டினா ஆ உங்களுடைய கணவர் வந்து இப்போ வந்து அ அதாவ்து ஒரு ஆ ஒரு கல்யாணமா இருக்கட்டும் அல்லது ஒரு ஏ ஏ ஏதோ ஒரு விசேஷங்களு க்கு போயி சமைச்சு த தருவாங்க அப்டினு நீங்க சொல்லிருந்திங்க இல்லைங்ளா அப்புடி இருக்கும் பொழுது
தோழி
இப்போ உங்களுடைய கணவர் வந்து ஆ இவுரு வி விசேஷங்களுக்கு போயிட்டு சமைச்சு குடுத்துட்டு வராங்க அத ஒரு ஆ டர்ல போ ஒரு ஆர்டர் அப்டின்ற பேர்ல போய் சமைச்சு குடுத்துட்டு வராங்க இல்லைளா
ஆமாங்க தோழி
அப்பிடி இருக்கும் பொழுது உங்களுக்கு அதுலயே கொஞ்ச ஓரளவு நல்ல வருமானம் வரு எப்டி எப்பிடி பாத்தாலு கைக்கு ஒரு ஒரு தொகைய கண்டிப்பா வரு அப்படின் நா நெனக்கிறே அப்டி இருக்கும் பொழுது இப்ப நீங்க இப்ப அவுங்க அந்த ஆர்டருக்கு இப்போ அதாது அந்த இப்ப நீங்க எடுத்திருக்க முடிவு வந்து சரியான முடிவுதா தோழி நா அத வந்து அ அது வேண்டாம் அப்டின் நா சொல்லல இருந்தாலும் நீ என்ன சொல்றாங்க ப்பா அதுக்கு போயிட்டு வர அந்த வருமானம் வந்து அ இதுலபே அ இந்த கலையில நின்னு பண்ணும் பொழுது எப்பிடி முடியு முடியு அதாவது வேலயும் பாத்துட்டு அந்த வேலயும் எப்பிடி பாக்க முடியும் அ அப்டிங்கிற ஏன்னா இப்ப நீங்க கடயினு சொல்லி நீ கடைக்கு வந்துட்டீங்க அப்டின்னா நீங்க கடையில தா முழுக்க நேரம் இருக்கற மாதிரி இருக்கும் இல்லலைங்களா
ஆ கண்டிப்பா தோழி
ஹேன் ஏனா அப்பிடி இருக் க்கும் பொழுது நம்ம வந்து அ அப்ப அந்த ஆடர் அப்பிடின்ற பேருக்கு நம்ம போக முடியாது
ம் கண்டிப்பா கண்டிப்பா
ப்ப கொறஞ்சு போகும் அதே சமயம் அப்பிடின்னு பாத் பிங்க அப்டின்னாக்கா ஆ நீங்க போக போக கட ஆரம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்பிடின்னா வெளிய தெரியும் அப்பிடின்னாக்கா கொஞ்சம் நீ நீங்க எறங்கி சமைக் ங்கயை நீங்க ஈடுபட்டீங்க அப்பிடின்னாக்கா ஒரு அதாவுது அ ப உங்க கணக் ஆடரு கெ டைக்குது போற அப்டினாக்கா அந்த நேரம் நீங்க சமைக்கும் பொழுது தடையோடை அடைகின்ற ஒரு நிலைப்பாடும் வராது. சரிங்களா ஆ அவ என்ன தீப ஆ ஆ அப்ட இப்ப ஒரு ஒரு தெளிவான முடிவ எடுத்திருக்கீங்க அது இன்னு கொஞ்சம் தெளிவான முடிவா எடுத்தீங்க அப்டின்னா நல்லா இருக்கும் அப்டின்னு நெனக்கிறே அதாவது எப்டி சொல்ற அப்டின்னா அ நீங்க இல்லாம உங்க கணவுருச்சு பக்கத் த்தனைய இருக்குறீங்க அப்டின்னா கண்டிப்பா வந் ஏ இந்த அ தொழில பொருத்தளவு நிர் றைய லாபங்கள ஈட்ட முடியு அப்டின்னு என்னோடைய கருத்து தோழி.
ம் கண்டிப்பா கண்டிப் பா தோழி. ஆ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒ ஆர்டர் அப்டின்னு சொல்ட்டு நாங்க எடுத்து பண்றோ இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கெடைக்கறது இல்ல தோழி. இப்போ ஒரு சில விசேஷ நாள்
ஆ தோழி இப்ப அதாவது இப்ப விசேஷன் தன் மட்டுந்தா நமக்கு ஒரு ஆர்டருங்கறது நிச்சியமா கெடைக்கு இல்லைங்களா ஆ ரெண்டாவது நமக்கு அதுல போயி தேரன்ன பெரிய அளவுல வந்து அதுல போயி நம்ம ஈடுபட்டு முன்னு செய்யறதுக்கு வேல போற சமைச்சு குடுப் அப்றோ வரப்பொரோ அதுல வேற நம்ப இது லாபம் அப்டின்னு எதுவும் நம்ம சொல்ல முடியாது நமக்கு பாத்துகிறதுக்கான சம்பளோ அதுதா தர போறாங்க. ஆனா நீங்க இப்போ பே டியூஷன் இப்ப நடத்துறீங்க அப்புடிங்கும் பொழுது அதுல நிச்சயமா லாபம் நஷ் ரெண்டுத்தையுமே நம்ம பாக்கக்கூடிய சூழ்நலை வரு
உம் கண்டிப்பா கண்டிப்பா
அது அது மட்டும் இல்லாமே இப்ப நீங்க காலை உணவு செய்யணு மதிய உணவும் செய்யணு அப்டிங்கறீங்க சோ உடல் அலை இன்னு நம்ம வந்து போ முழுக்க முழுக்க வந்து நம்ம ஒழைச்சி ஆகணு அப்டின்ற ஒரு சூழ்நிலைக்கு போய் நீங்க தள்ளப்படுவீங்க ரெண்டுக் பெருமை அதாவது நீங்க மதிய உணவு மட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா உங்களுக்கு பெரிய பாரமா இருக்காது அல்லது காலை உணவு மட்டு எடுத்துக்கிறீங்க அப்டின்னா உங்களுக்கு பெரிய பரமா இருக்காது எடுத்ததுமே வந்து காலை உணவு மதிய உணவு அப்டின்னு நீங்க எறங்கு பொழுது வந்து இப்ப காலையில் இல்ல எப்டி பாத்தாலு நமக் இட்லி செய்யணு தோசை செய்யணு சரிங்களா இப்ப காலை உணவு அப்போ அது ரெண்டும் நா செஞ்சிருக்கணு அப்ப அதோட அதோட ஒரு வடையு சேர்த்து வச்சோ அப்டின்னா நமக்கு இன்னிமே கொஞ்ச நல்லாவே நமக்கு வந்து ஆஹ் அதாவது நமக்கு வியாபாரங்கிறது கொஞ்சோ நல்லா கெடைக்கு அதே இப்ப ஒரு தோசை ஒரு சட்னி அப்டிங்க பொழுது ஒரு அந்த தோசைக்காகவோ இல்ல இட்லிக்காகவோ இரண்டு அல்லது மூன்று சட்னிகள் செய்யற மாரி இருக்கு அத் குறைஞ்ச பட்சம் இரண்டு சட்னிகள் சரி ஆஹ் அதே சமயத்துல தோழி ஹ அஹ் ஒ ஒ ஆஹ் அதாவது அந்த ஒ அதாவது இரண்டு அல்லது அஹ் மூன்று சட்னிகள் செய்யற மாதிரி இருக்கும் பத்ததுக்கு ஒரு சாம்பார் செய்யற மாதிரி இருக்கு அப்டி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்டின்னா நீங்க காலையில எழுந்து இட்லிக்கு தோசைக்கி அதது தயார் செய் தே சாம்பார் அப்றோ சட்னி இதெல்லா தயார் செய்யுது அதுக்கு முதல் நாளே இட்லி எல்லா ஊற வச்சு அதுக்கு நம்ம வந்து அத தயார் செய்யுது இத நம்ம கொண்டு போய் அங்க கொண்டு போய் செய்கின்றதா இல்ல வீட்டுல செய்யறதா அப்படனாலும் இங்க இருந்து செஞ்சு எடுத்துகி நம அங்க போறதா இருக்கட்டும் அல்லது அஹ் அங்க போய் செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு வேலை சுமைகள் ரொம்ப அதிகமா இருக்கு தோழி அதே சமயத்துல பாத்தீங்க அப்டிங்கும் பொழுது மத்தியான நேரங்கள்ல அ இப்ப நீங்க சொல்ற மாதிரி தயிர் சாதோ லெமன் சாதம் அப்புறம் புலாவ் சேறதா சொல்லியிருக்கீங்க இல்லையா ஒரு சாதாரண சாப்பாடு நம்ம வீட் இல்ல செய்யணு அப்டின்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு நேரங்கள் ரொம்ப அதிகமா தேவைப்படுது ஒரு தயிர் சாதமா இருக்கட்டு நீங்க காலை உணவு முடிச்சு காலை உணவு முடிச் நீங்க எடுக்கக்கூடிய நேரம் அப்டின்னு பாக்கும் பொழுது அது இன்னமுமே நமக்கு நேரம் அதாவது எப்டி பாத்தாலு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கு நமக்கு இந்த காலை உணவு முடிச்சு அதோடைய வேலைகள் முடியறதுக்கு பதினோரு மணி வரைையுமே நமக்கு நேரம் எடுத்துக்கொள்ளு அதே இல்ல அல்லது ஒரு பணி வரைக்குமாது நேரம் எடுத்துகுவோம் கால உணவு முடிக்கிறது அப்டிங்கிறது இதுக்கு நீங்க மதிய உணவு அப்டின்னு இருக்கும் பொழுது அஹ் சாம்பார் சாதமா இருக்கட்டு அல்லது த தயிர் சாதமா இருக்கட்டு லெமன் சாதமா இருக்கட்டு இல்ல புலாவா இருக்கட்டும் அதை செய்யக்கூடிய நேரங்கள் அப்டின்னு பாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அங்க எல்லாத்துக்குமே வெங்காயம் நறுக்கிறது தக்காளி நறுக்கிறதா இருக்கட்டும் ஆஹ் மற்றபடி ஒவ் ஒவ்வொரு சாதத்துக்கும் நம்ம செய்யும்போது ஒவ்வொரு தலைிப்பும் நம்ம தனித்தனியா தான் எடுக்கிற மாதிரி இருக்கு சோ அதா முடிச்சு நீங் அப்படிங்கும் பொழுது நீங்க இப்ப பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க மதிய சாப்பாடு அப்படன அத முடிிகிக்றதுகே பண்னடு ஒரு மணிி ஆயிரும் மதிய சாப்பாடு அ பொது அதிகபட்சம் பன்னெண்டு மணிக்க நம வந்து கடையில் குடுக்கற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து ந மக்கும் வியாபாரம் ஓடும் நம்ம கிடைக்கும் வந்து வாடிக்கையாளர்கள் கண்டிப்பா வந்து அதிகமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும் நம வந்து ஒரு அதது நேரத்தை ந வ சரியாக ந வ கணிச்ச அதாவது இந்த நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும் நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும் அப்பட சொல்லி நேரத்தை நம்ம சரியா நம்ம வந்து இதுக்கு நேரத்தை ஒதுக்கி நம்ம செயல்படணும் இந்த விஷயத்தை பொறுத்தளவு மதியம் சாப்பாடு அப்படிய மதியம் ரெ ரெண்டு அல்ல ரெண்டு மணி ஆ அப்படிங்க பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கீங்க அப்பீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும்மாவாது நமக்கு வந்து சாப்பாடு நிச்சயமா வந்து வாங்க வரும் வாாங்க ரெண்டு மணிக்கு ஏ இல்ல நீங்க அதுக்கு இங்க பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாமே நீங்க சுத்தம் பண்ணி வச்சு சரி அதுக்கப்புறம் நீ மறுநாளைக்கு உள்ள இட்லி மாவெல்லாம் அரைக்கணும் ஏன்னா நம்ம வந்து மாவு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வச்சு நம்ம கொடுக்கவே முடியாது கடையை பொறுத்த அளவுக்கு
ஆமா
இன்னைக்கு தேவைப்படுதுன்னா அந்தந்த மாவு அந்தந்த நாளைக்கு நம்ம கண்டிப்பா அரைச்சிய ஆகணும் அந்த அப்பதான் வந்து ஏன்னா குழந்தைகள் சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க இல்லையா வயதானக சில பேருக்கு சாப்பாடு சேரல கீழ புளிச்சு போயிருக்க அந்த மாதிரி என்னாக்கா நம்ம வாங்க மாட்டாங்க சோ அதனால ஒரு விஷயத்தமே ரொம்ப கவனமா நம்ம செயல்பட்டாகணும் நம்மளுடைய சுவையும் வந்து மற்ற கடைகளை விட நல்ல சுவையா கொடுக்கணும் மற்ற கடைகளை விட ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கம்மியா கொடுக்கணும் ஆஹ் அது உல நம்ம வந்து அந்த அத இருந்து அதன் தகுந்தா மாதிரி நம்ம செயல்பாட்டா மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு என்னுடைய கருத்து தோழி மீண்டும் அடுத்த அழைப்புல நம்ம அத சொ நன்றி
ஆ பேசுும் தோழி நன்றி தோழி